சொல்லுங்க அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி பா இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க்கா வீட்டு எல்லா நல்லா இருக்காங்களா
ம் எல்லா நல்லா இருக்காங்க அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்கக்கா பாப்பாவுக்கு நாளைக்கு வெளில போறதா இருக்கு நீங்க எப்படி ட்ராவல் ஃபுட் எப்டிக்கா எடுத்து போவிங்க ஏதாச்சு சொல்லுங்களே
ப்ராவல் ஃபுட்டாப்பா ஆஃப்டனூன்லய இல்ல நைட்டு் எவ்ளோ நேர ட்ராவல்
காலைல தான்கா சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்குகா ஆறு மணி நேர இருக்கா மாரி இருக்கு
ஆறு மணி நேர அப்டின்னா இந்த பருப்பு சாத வேணுனா வேக வச்சு எடுத்துட்டு போறீங்களா
உம் நம்மன்னு ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க ஆனா பருப்பு சதா வந்து லைட்டா இதுவா இருக்க மாதிரி இரு இருக்கு ஏன்னா இன்னக்கி செய்ல்லா இருக்ககா இப்போ குழந்தைக்கு வந்து வெஜிடபிள்ஸ்ல்லா கொஞ்ச செட் ஆர எனர்ஜி எதுவு இல்லல கேரட் உருளக்கிழங்க கொஞ்ச பருப்பு சாதம் சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும் கொஞ்சம் காய் கொஞ்சம் சேர்த்து ஆ
நம்ம காய் சேத்தா கேட்டு போகாது இருக்கு இல்ல அந்த வெங்காயம் அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் போடாத வெறும் காய் மட்டுமே பாயில் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி பாருங்க
ஆ சரிங்கக்கா அதா கேக்குறேன் இப்ப நா போ போன டைம் போகும் போது எப்படி எடுத்துட்டு போனோனா இது பைத்த பருப்பு இருக்குல்ல பாசி பருப்பு சொல்லுவாங்கல்ல ஆ அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ரைஸ் கொஞ்ச அந்த பருப்பு கொஞ்ச எண்ணெ கொ கொஞ்சோ எண்ணெ ஊத்தி நம்ம நார்மலா தளிக்கிற அந்த மாதிரி ஏன்னா கூட வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தா வெங்காயம் தக்காளி இல்லாம வெறும் காய்கறி மட்டும் ஒரு கேரட்டு ஒரு உருளக்கிழங்கு ஒரு ரெண்டு பீன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு
ம்
பூண்டு சேர்த்துக்கலா பேபிக்கு டைஜஷன் ஆகும் ஜீரர்ணம்ங்கறதுக்காக பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலா இப்பந்த இருந்தே கொஞ்ச கொஞ்சம் பழக்கம் பன்றறதல்ல
ஆமா என்ன என்ன என்ன அவாய்ட் பண்ணலாம்ல
எண்ண வந்து கொஞ்சமா சேக்கணும் ஏன்னா அந்த காய் இது வதங்கற மாதிரி கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி மட்டும்தா ஏன்னா சாத கேட்டு போகாம இருக்கிறதுக்காக
அபடியே வேக வச்சா கெட்டு போயடுதுங்களா அபடியே
ஆமாக்கா ஏ நம்ம ஒரு ஆறு ம நேரம் எடுத்துட்டு போறதுனால
ஓ ஒ சரளகுமாரி ஏதாவது எடுத்துட்டு போலாம்ல
நம்ம சரளாக்கு வந்து ஆ அது வந்து லேட்டா ஆ இப்ப ஆறு ம நேரம்னா ஃபர்ஸ்ட்ட் வந்து இந்த ஃபுட்டு் குடுத்துரு இந்த சாப்பா பாடு கொடுத்துடறோ ஒரு நாலு ம நேரத்துக்குள்ள
ஆ
அப்புறம் தேவைப்படுற ரெண்டு ம நேரத்துல அந்த சரலாக் எடுதுட்டு வீட்லயே சரளாகக்கு செஞ்சு எடுத்துட்டு போவோ
ஆமாவா வீட்லயே சரலக்குன்ன எப்படி செய்வீங்க
இப்ப வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வீட்டுலேயே சேர்த்தனால நீங்க செய்யலானு சொல்லிட்டு அவரு சொன்னார் இன்கிரீன்ஸ்லா இவ அவள் இருக்கு இல்லையா செகப்ப அவல் இருக்கு இல்லையா
ஆமா
அதாவது சீக்கிரமா ஜீர்ணம் ஆயிடும் ஒரு வயசுக்குள்ள இருக்கும் குழந்தைக்கு ஏழு மாச குழந்தைக்கலா கூட
ஆ
அத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லா வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம இ இந்த டவல் மாதிரி இருக்குல்ல காட்டன் டவல் அதுல ஒத்தி எடுத்துட்டு வருறுத்துக்கணும் லைட்டா வருறுத்தா போதும் அவள் ரை கொஞ்சமா வ டுட்டு முந்திரி பாதாம் நம்மளுக்கு என்ன பருப்பு தேவையோ அதுல போட்டுக்கலா முந்திரி பாதாம் வாால்நட் சொல்லுவாங்கல்ல
ஆமா
அத கூட வறுத்த எடுத்து வச்சுக்கலா அது ஒட்டு ஒடச்ச கடல சொல்லுவாங்க இல்லையா பொட்டுக்கடல ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க
ஆமா ஆமா பொட்டுக்கடல தா சொல்லுவாங்க
ஆ அதயு வறுத்து நல்லா அரஞ்சிக்கணும் நைசா இருக்கமாரி அரச்சிட்டு ரெண்டு மூணு டைம் திரிச்சிக்கலா கட்டி இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்க மாரி ஜலிச்சிக்கணு
ஆ ஜலிச்சி அத பேக் பண்ணி வச்சிக்குவீங்களா
ஆமா பவுடரு மாரி இருக்கு அத பே பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிறலா நம்ம டிராவல் போம்போது எங்கேயாச்சு லாங்கா போகும்போது எடுத்துட்டு போலா அத சுடு தண்ணி கூட மட்டு அத மிக்ஸ் பண்ணனு ஷெர்லாக்கு நாட்டு சக்கரதா இல்ல ஷெர்லாக்கு அது தேவயில்லக்கா ஷெர்லாக்கு அதெல்லா போடு
டேஸ்ட் டேஸ்ட் புடிக்குமா அந்த இது
ஆ நம்மதா பாதாம் முந்திரி போடுறோம்ல அதனுடைய இதுவுதாங்க்கா இருக்கு
அது கொஞ்சோ இனிப்பா இருக்கணும் போல இருக்கு பசங்களுக்கு பாதாம்ல இனிப்பு இனிப்பு டேஸ்ட் வருதா
நம்ம இப்போ ஸ்டார்டிங்ல தான அது குடுக்குறோ ஷெர்லாக்குன்றது எயிட்த் மந்த் அந்த மாதிரி தா குடுக்குறோ பாப்பாக்கு அதனால நம்ம அப்பத்துல இருந்து குடுக்கறடைய சுவைதா அவுங்களுக்கு வரு நம்ப ஆரம்பத்துலயே நம்ப இனிப்பு சுவையை சேர்த்துட்டோன்னா அவுங்க எல்லாத்துலயு இனிப் கேப்பாங்க அதனால இனிப்பு கொஞ்சோ குறைக்கணு ஒரு வயசு வரைக்கு பாப்பாவுக்கு சக்கரையே சேக்க கூடாதுக்கா சக்கரையு உப்பு சேக்க கூடாது ம் அது கொஞ்சோ கொஞ்சமா குடுக்கலாக்கா அதுதா நம்ம பருப்பு சாதோ செய்றோல்ல அந்த மாரி சாதம் செய்றதுல வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலா இல்லன்னா மெளகு ஜீரகம் அந்த மாரி போட்டுக்கலா
மெளகு டேஸ்ட் பிடிக்குதா பாப்பாக்கு
ஆ புடிக்குக்கா அது நம்ம நெய் இல்லன்னா கடல எண்ணெ இருக்குல்ல செக் கடல எண்ணெ
ஆமா
அந்த மாரி போட்டு தாளிக்கணு தாளிக்க மு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் மட்டு போடணு கொழந்தைங்களுக்கு அதிகமா சேக்க கூடாதுல்ல
ஆமா
அதனால ஒரு ஸ்பூன் மட்டு போட்டு தாளிக்கணு தாளிக்கும் போது கொழந்தைக்குனு
சரி பாப்பா எந்த சாப்பாடு அதிகமா சாப்ட்டா அந்த எடை கொஞ்ச அதிகமா கூட்ற மாரி இருக்குல்ல பசங்களுக்கு
உருளக்கெழங்கு சாப்டலாங்கா பருப்பு சாதமு பருப்பு சாதம் நம்ம செய்றோல்ல அதுலயே உருளக்கெழங்கு போடணு உருளக்கெழங்கு வந்து நல்லா வெயிட் குடுக்கு கொழந்தைக்கி அந்த மாரி ஸ்ட்ரென்த்தாவு இருப்பாங்க சத்தாவு
ஆ டாக்டர் சொல்லிதான இதெல்லா பண்றீங்க
ம் ஆமாக்கா டாக்டர் கிட்ட கேட்டுட்டுதாங்கா அவர்தா நம்மளுக்கு ச ஜசன் பண்ணுவார் இந்த ஃபுட்டு் குடுக்கலா இந்த சாப்பாடு குடுக்கலா கொழந்தைக்கி இந்த மாசத்துல இருந்து
ஆ அந்த சரி பழத்துல அந்த செவ்வாழ எல்லா குடுத்தா பசங்களுக்கு ஈஸியா செரிமானோ ஆகுதா
ம் ஆகுங்க்கா நம்ப ஆரம்பத்துல குடுக்கும் போது கொஞ்சமா குடுத்து பழக்கோ பண்ணு எது குடுத்தாலு பழமோ இல்ல ஒரு சாதமோ எது நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்றோமோ அப் கொஞ்சமா குடுத்து பழக் பழக்கோ பண்ணனு ஆனா ஒரு சில கொழந்தைங்களுக்கு ஒரு சில சாப்பாடு ஒத்துக்காது ஒரு சில பழோ ஒத்துக்கா து நம்ளுக்கே அப்டிதான இருக்கு ஒரு சிலது ஒத்துக்காம
ஆமா ஆமா
அதுனால கொஞ்சமா அவங்ளுக்கு குடுத்து ஃபஸ்ட்டு ஒத்துக்குதான் சொல்லிட்டு பாக் கணு ஒரு த்ரீடேஸு மூன் நாளு வெயிட் பண்ணி பாக்கணு இப்போ நா செவ்வாழ குடுக்குறேனா ஃபர்ஸ்டு ஒன் டைம் செவ்வாழ குடுத்தே
ஆ
எய்ட் மந்த் துல எட்டு எது மாசோ இருக்கும் போது அப்ப குடுத்தே அவளுக்கு செவ்வாழ ஒரு ரெண்டு காய் மூணு காய் தா வாங்குனாங்க
ஆமா
அது வந்து கைல நல்லா மசிச்சு குடுக்கணு இல்லன்னா சோக்காயிடு பச
ஆ பச்ச வாழ குடுத்தா மட்டுந்தா ஈரங்குடுக்கு எனக்கு தெரிஞ்சு செவ்வாழல்லா அவ்ளோ சீக் கிரோ ஈரோங்குடுக்காதேப்பா
ம் ஹூ இது அரச்சுக்கா அப்டியே குடுத்தா கையில நல்லா மேஷ் பண்ணி ஸ்பூன் வச் சி மேஷ் பண்ணிதா குடுக்கணு பாப்பாக்கு நம்போ கஞ்சி செய்றோ இல்லயா கஞ்சியில கூட கூட அது கூட மேட்ச் பண்ணி குடுத்துட்லா தித்திபா இருக்கு அது கொஞ்சோ அப்டிதா குடுத் ஆரம்பத்துல இப்ப கொஞ்சோ பரவால்ல
காலைல இந்த கேழ்வரகுமாவு கூழ் கூழ் ஏதாவ்து குடுக்லா இல்ல
ஆ குடுக்லாக்கா இப்போ குடுக்குறே
ஆ பாத்து கொஞ்ச கொஞ்சமா குடுக்கணு அது ஃபர்ஸ்ட் அந்த கேழ்வரகு மாவு இருக்குல்ல அத தண்ணியில போட்டு ஃபர்ஸ்ட்டு கரச்சி வச்சுக்கணு நம்ப அது அதுக்கப்றோ நம்ம தண்ணி சூடு பண்ணி அது தண்ணி கொதிக்கும் போத் து இந்த மாவு கலக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்ளா தண்ணில அத கொஞ்சோ கொஞ்சமா ஊத்தி அந்த கரண்டி வச்சு அத கிண்டினே ஊத்தனு சுடுதண்ணில கொதிக்கிற தண்ணில ஊத்தி கிண்டினே இருந்துட்டு கொஞ்ச நீ உப்பு போட்டுட்டு கிண்டினே இருந்தேனா கொஞ்சோ அந்த என்ன சொல்லுவாங்க அந்த திக்கா கொஞ்சோ வரு கூழ் பதத்துக்கு வரு அந்த தண்ணி பதத்துல இருந்து கூழ் பதத்துக்கு வரு அதுக்கப்றோ அத எ து ஆற வச்சு குடுக்கலா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் புடிக்கல அப்டின்னா கொஞ்சோ சீரகோ இருக்கு இல்லையா சீரகோ கூட அது தூள் சீரகத் தூள் கூட கொஞ்சோ போட்டு குடுக்லா ஒரு ஒரு பசங்களுக்கு ஒரு ஒரு மாரி டு இது புடிக்குது சீரகம் போட்டு புடிக்குது இல்ல சீரகம் போடாத இந்த மிளகு தூள்லா போட்டு குடுத்தா நல்லா இருக்
சரிங்கக்கா நா செஞ்சு பாக்குறே கொழந்த சாப்பிட்றாலா சொல்லிட்டு
ஆனா ஃபஸ்ட்டு குடுக்கும் போது என்ன ஆகுன்னா ஒரு சில பசங்களுக்கு ஒத்துக்காது அது என்ன வய வைத்து போக்குன் சொல்லுவாங்கல்ல பேதி மாதிரி ஆகு பஸ்ட்டு அதனால அது பஸ்ட்டு பார் க்கணு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அப்புறோ கொடுங்க அது கூட நல்லா பசங்களுக்கு சத்து
சரிங்கக்கா குடுக்குறே ஆ
மோஸ்ட்லி நாங்கல்லா பஸ்ட் பஸ்ட்டு பேபி குடுக்கறது பாலுக்கு அடுத்து குடு குடுக்கிற சாப்பாடே அந்த கூழ் தா ஃபர்ஸ்ட்டு இந்த சத்துமாவு கூழ் எல்லா குடுப்பாங்கில்ல
ஆமா
ஆ அது மாரி ஃபர்ஸ்ட்டு இருக்கிறவங்க எல்லா இதுவு சேர்த்து குடுக்கறாங்க எல்லா தானியமு கலந்து சத் சத்துமாவ செஞ்சு இல்ல அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ல களி செய்யறது பே வச்சிருக்க மாவுலேயே பர்ஸ்ட் இந்த கூழ்ல செஞ்சு கொடுப்பாங்க இது செ செட் ஆன அப்புறோ சத்து மாவுல்லா அரைச்சு அத குடுப்பாங்க
உம் நா கூட ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன்கா கஞ்சி மாரி செஞ்சு கொடுத்தே பாப்பாவுக்கு கேழ்வரகு கஞ்சி கொடுத்தே ஆ
அது மாதிரி குடுக்கலா அதுக்கப்புறோ ஒரு ஒன் ஒரு மாசோ அகுங்க நல் அத சாப்பிட்டு பழகுனாங்கன்னா என்னென்ன தேவையோ அதெல்லா வாங்கி குடுக்கலா அந்த தானியம்ல்லா இருக்குல்ல இப்ப சிறுதானியோ எல்லா நெறைய இருக்கும் பாரு மொளக்கட்டினது
ஆமாக்கா நானு அப்படிதா குடுக்குர தோழி இப்போ வீட்லேயே நம்ம தானியோ வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே மொள கட்டி அத காய வச்சு வறுத்துட்டு அரைச்சி பவுட்டரு பண்ணி வச்சுக்கலா ஆ தெனமு வந்து இப்போ வேலைக்கு போறவங்க வெளியில போறவங்களா திடீர்னு தேவை அதுனா அப்போ இது பண்ண முடியாது இல்லையா எடுத்து மொள கட்ட முடியாது இல்லையா நம்ம வீட்டுல இருக்கிறப்போ முளைக்கட்டி வச்சுட்டோம்னா அதை காய வெச்சு வறுத்து வெச்சுக்கலா
நாமே கூட அத குடிக்கலா
உம் ம் அரைச்சி பவுட்ரு பண்ணி பாக்சுல போட்டு வச்சுக்கலா வேணுன்றப்ப எடுத்து எடுத்து கஞ்சி காய்ச்சி குடுக்கலா கொழந் அதுவு சாப்பிடுவாங்க அது கூட வெயிட் போடுங்கா கொழந்தைக்கு
உம் ஆமா மோ அந்த அதிகமா இந்தந்த உருளைக்கெழங்கு வாழப்பழோ இது மாரி செய் சிறுதானியோ இதெல்லா நல்லாவே அவங்களுக்கு இது பண்ணு எட கூடு
சரிங்கக்கா எனக்கின்னொரு அழைப்பு வருது நா அப்புற
சரிப்பா ஓக்கே
ம் கட் பண்ணிருங்க